ஹலோ ஆ ஆ கேக்குது
இன்னா பண்றீங்க என்னாங்க பண்றீங்க சாப்டாச்சாங்க
ம் சாப்டாச்சு நீங்க
ஆ நானு சாப்ட்டாச்சு என்னா சாப்டீங்க
மீன் கொழம்பு
ஆ செரி செரிங்கோ நீங்களா செஞ்சீங்களா நா வந்து சிக்கன் ரைஸு ஆ சில்லி சிக்கன் சாப்டங்க
சேரி சேரி
ஆ மீன் கொழம்பு செய்ய தெரியுமாங்க உங்களுக்கு
ஆஹா தெரியாது
தெரியாசா செரிங்க செரிங்க செரி நீங்க எங்கயாது நா எனக்கு எப்பிடிங்க தெரியு நா பாய்யில்ல
பாயும் பிரியாணி எல்லா செய்றாங்க
அதெல்லாம் எனக்கு அவ இன்டரெஸ் இல்லங்க ஏதோ ஜின்ன ஜின்னதா செய்வேன் அவ்ளோ பெருசெல்லாம் யாரும் செய்வா லூஸ் ஆயிரு ஓ அதனாலங்க
செரி செரி
சேரி ஆ செரி நா வந்து ம் நா கொடைக்கானல் போனேங்க அத பத்தி நா சொல்லவா ஒங்களுக்கு
ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க இப்போ வேண்டா அது வேற சொல்லுங்க
ஒண்ணு இல்லங்க சொல்ல நாங்க சொல்லட்டா
வேற எதாச்சி இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது அந்த பத்தி சொல்லுங்க
இன்ட்ரஸ்டட் ஒங்களுக்கு சென்னைல எந்த ஏரியா ரொம்ப புடிக்கு
சென்னைல்ல
ஆமா சென்னையில தா
ம் ம் சென்னையே புடிக்காது எனக்கு
எதுக்குங்க அப்பறோ எதுக்குங்க இருக்கீங்க நீங்க வெளிய போங்க சென்னையிலருந்து எப்படி சொல்றீங்க நீங்க மூஞ்சில அடுச்ச மாரியே
புடிக்காதுன்னா புடிக்காதுந்தான் சொல்ல முடியும்
எதுக்கு புடிக்காது ரீசன்ஸ் இருக்க எதாவ்து
சென்னையில சில எடம் புடிக்கும் சில இது புடிக்காது வாஷர்மெனிபெட் இருக்குல்ல வணாரப்பேட்டை சொல்வாங்க அது புடிக்காது
எதுக்குங்க
சில காரணம்
அப்படியா செரிங்க
அது புடிக்காது இன்னோ பீட்ச் இருக்குல்ல
ஆ பீச்ருக்கு
அதுக்
மெரினா பீச்
ஆ அந்த சைடும் வந்து புடிக்காது மெரி னா பீச்சு கிட்ட மெ மெரினா பீச் விட்டு அம் கொஞ்சோ தூரம் போனா எ எதுவு வருமே
பெசன்ட் நகர்
ஆஹா
கோவலம்
தெரில அது அதும் புடிக்காது எனக்கு
காஸ் இதா எலிஃபென்ட் கேட் பீச் பீ
இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல மறந்துரு ச்சு ஆ பட்டினப்பாக்கம்
அது புடிக்காது ஆ
ம்
செரி பெசன்ட் நகர் பீச் எல்லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கேனே
புடிக்குமா உங்களுக்கு
அவ்ளோ இல்ல
அங்க போய் சாப்ட்டிருக்கீங்ளா எதாவ்து
ஈவி்னிங் டைம் போனதுல்ல மார்னிங் டைம் தா போயிருக்கே
மார்னிங்னா எத்தன மணி அங்க பேய் எதுமே சாப்புட்லியா அப்போனா நீங்க
சாப்ட்டு இருக்கே ஆனா காலையில டைம்ல வந்து அவ்ளோவு கட இல்ல ஈவ்னிங்னா கஜ கஜன்னு இருக்கு
சரி சரி என்ன சாப்ட்டிங்கப் போய் அப்போனா மார்னிங்கு அது சாப்ட்டீங்ளா வேற எதுமே சாப் பில்லியா நீங்க நல்லா ஓ யோசிங்க எதாவ் சாப்ட்டுருப்
ஜூஸ்ஸு உருளக்கெழங்கு ஃப்ரை அவ்ளதா
இன்னு சாப்ட்டிருப்பீங்க நல்லா யோசிங்க உங்களுக்கு புடிச்சது எதாவ் சாப்ட்டிருப்பீங்களே
பீச்லலா சாப்ட்டதில்ல பீச்சு பீச் கிட்ட வந்து நெறைய ஹோட்டல்ஸ் இருக்கு ஹோட்டல்ஸ்ல ஃபை ட் ரைஸ் சாப்ட்ருக்கே
அங்க அங்க இல்லங்க பீச் கிட்டேயே நி எதுமே சாப்புல்லையா நீங்க வெறு உருளகெழங்கு ஃப்ரை மட்டுந்தா சாப்ட்டீங்க்ளா
ம்
நல்லா யோசிச்சு பாருங்க கொஞ்சொ வேற எதாவ்து சாப்ட்ருப்பீங்க இல்ல நீங்க மறந்து இருப்பீங்கங்க அதா நீங்க கொஞ்ச மறந்துருவிங்களா
உருளகெழங்கு ஃப்ரை சாப்ட்டுருக்கேன் சொல்லி நல்லா ஞாப த்துலருக்கு ஜூஸ் சாப்ட்ருக்கே அதுக்கப்றமா அங்க பீ சைடு ஆ பீச் சைடு வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு அந் அந்த ஹோட்டல்ல வந்து ஃபைட் ரைஸ் சாப்ட்டுருக்கே நல்லா ஊருந்துச்சு ஆ செம்மயா இருந்துச்சு அது மட்டுந்தா ம்
செரிங்க செரிங்க அப்றோ
நா அடிக்கடி பீச் போமாட்டே பெசன்ட் நகர் போயிருக்கே இல்ல இல்ல பெசன்ட் நகர் போய் இருக்கே
எத்தன தடவ போயிருக்கீங்க அங்க பெசன்ட் நகர்
ஒன் டைம் போய் இருக்கே
டைம் தானா போயிருக்கீங்க சரி சரி
எனக்கு புடிச்சவங்க கூட போய் இருக்கே ஒரு வாட்டி போய் இருக்கே அப்றமா வந்து அவ்ளதா
ம் வேற லாங் டிரைவு எல்லா போய் இருக்கீங்களா ஈ ஸி ஆரு கோவளம் அந்த மாரி போயிருக்கீங்களா நீங்க லாங் ட்ரைவா எங்கயாச்சு லாங் ட்ரைவா போயிருக்கீங்களா எ
ம் ஹூம்
எங்கேயுமா போனதில்ல ஈ சி ஆர் பக்கோ கோவளம் பக்கம்லா போனதே இல்லையா
மோஸ்ட்லி எங்க ஃபேமிலியில வந்து கூப்டுட்டு போக மாட்டாங்க ஆ எங்க அப்பாக்கு லீவ் இருந்தா மட்டுந்தா கூப்ட்டுட்டு போவாங்க அது ஸ்டே பண்ணுவோ
ஆ
போனா ஸ்டே பண்ணிட்டு ஜாலியா இருக்கு அந்த மாரில்லா போயிருக்கே
செரிங்க செரிங்க செரிங்க நீங்க ரெசார்ட்ல்லா போயிருக்கீங்க ரெசார்ட் அந்த மாரி எதாச்சு
ஆ ரெசாட்டு ஒரு வாட்டி போயிருக்கே ஆனா அது வந்து எனக்கு ஃபிப்டீன் சிக்ஸ்டீன் வயசு இருக்கு அப்போ போயிருக்கே
அப்ப போனீங்களா செரி செரி என்னலா இருந்துச்ச அங்க ரெசாட்டுல்ல
இது வந்து எங்க ஆ மாமா வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கு கூப்பிட்டுட்டு போனதுதா
சேரிங்க
அப்ப வந்து ஆ தா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அப்றமா வந்து
ம் ம்
இப்ப வந்து அன்லிமிட்டட் சாப்ட்லான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி மென்யூ எல்லா இருந்து ச்சு
ஆ
அப்புறமா வந்து அதா ரெசார்ட்ல என்னென்ன இருக்குன்னா அதெல்லா இருந்துச்சு டிவி எல்லாமே ஜாலியா இருந்துச்சு ஆ அதுக்கப்புறமா அதேதா லாஸ்ட் போனது அப்றமா ரெசார்ட் பக்கமே போனதில்ல
அப்படியாங்க செரிங்க செரிங்க நீங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்க
எங்க எங்க போயிருக்கீங்க சென்னையில
ம் இது என்னாது அது வண்டர்ல ஜூ போயிருக்கே வி ஜி பி போயிருக்கே கூயிஸ்ல
குயின்ஸ்லேன்ட் போயிரிக்
கூயிஸ்லாண்ட் போயிருக்கே ஆ வண்டர்லா வி ஜி பி
வி ஜி பி போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கே போயிருக்கே எங்க அக்கா ஃபேமிலி கூட போயிருக்கே
அப்பிடியா சேரிங்க சேரிங்க
ம்
சொல்லுங்க நா எல்லாமே போய் வட்டேங்க எம் ஜி எம் போயிட்டே வி ஜி பி போயிட்டே குயின்ஸ்லேண்ட் போயிட்டே அதெல்லா நல்லா சுத்துவே கிஸ்கிந்தான்னு ஒரு ன்னு இருந்துச்சு செரியா இப்ப அது மூடிட்டாங்க
ஆமா ஆமா இருந்துச்சு ஸ்கூல் டைம் எல்லா இருக்கு எங்க அக்கா எல்லா போயிருக்காங்க
அப்பிடியா இப்போ எல்லா அது மூடிட்டாங்க நாங்க ரெண்டு தட மூணு தடவ போயிருக்கோ காங்க கிஸ்கிந்தாவ மூன் தறவ போய்ருக்க நல்லா இருக்குங்க அங்க ஃபுல்லா தண்ணி ரைட் தா இருக்கு தண்ணில வெளையாட்ற பொருள்ல்லா ஃபுல்லா நல்லா என்ஜாய் தா ஆனா அங்க அங்க அப்பவே இல்லல்ல அங்க அப்பவே இல்ல டிக்கெட் ப்ரைஸ்ல்லா ஹைங்க தொள்ளாயிருபா ஆயிர வ இருக்குங்க டிக்கெட் ரேட்டு தெரியுமா ஏன்னா சென்னையில வந்து
ஆனா நடிக எடத்துல வந்து அப்டிதா இருக்கு இன்னு கூட இருக்கு குயிஸ்லாண்ட்ல வண்டர்லார்ல
நீங்க சொல்றது ஓகே அ நீங்க சொல்றது இப்போ ஏறிருக்கு அது அப்போவே அந்த அது மூடியே எப்டியோ ஒரு ஆ ஏழு வருஷோ ஆய்ருச்சு சரியா ஆ நா சின்ன வயசுல போனே எனக்கு அப்போ ஒரு பத்து வயசு இருக்கு னு பத்து வயசு இருக்கு அப்போவே டிக்கெட் ப்ரைஸ் அவ்ளோ இருந்துச்சு எட்நூருபா அப்டி ம் சொல்லுங்கோ
நானு போயிருக்கே குயிஸ்லாண்டு அந்த மாரில்லா போய்ருக்க அப்பறமா வந்து அ பீச்கு னா கோவலமு அடிக்கடி மெரினா பீச்சு அப்பறமா இது பெசன்ட் நகரு
என் என்ஃபோர் போயிருக்கீங்களா சென்னைல
ஆ பல தரவ ஃபேமிலி கூடயு போய்ருக்க எங்க சித்தி கூட போய்ருக்க எங்க ஃபேமிலி கூட போய்ருக்க அப்பறமா வந்து எனக்கு புடிச்சவங்க கூட போய்ருக்க அந்த மாரிதா போய்ருக்க நெறைய போவ ஸ்கூல் டேஸ்லியு போவ
சரிங்க சரி மாங்கா சாப்ட்டிங்களா சரி சரி சரி மாங்கானா ரொம்ப புடிக்குமா
புடிக்கு
சரிங்க சரிங்க அப்றோ சரிங்க எங்க டைம்மே முடிஞ்சிருச்சு
முடிஞ்சிச்சா ஓகே சரிங்க வெக்கறண்ணா
ஆ அ வைங்க